அ ஆ தோழி ஆ கேக்குது தோழி
வணக்கம்
என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க நீங்க எப்டி
ம் நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு
ம் செரிங்க
ஈவ்னிங் காஃபி எல்லா குடு
ஆ அதெல்லா குடிச்சாச்சு தோழி குடிச்சாச்சு ம் டி இல்லாமல்லா இருக்க முடியாது
ஓ ஆமா அது வந்துட்டு அது ச்சாதா வேலையே அடுத்தது நடக்கு அந்த மாரிதா குடிக்கலனா அன்னைக்கு ஃபுல்லா அப்டியே டென்ஷனா இருக்கு ம் சேரி செரி நெறைய பேர் அப்படிதா இருக் காங்க டி வந்துட்டு இல்லன்னா அவ்ளோதா அது ஆமா அது வந்துட்டு அத குடிச்சாதா அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே நல்லா இருக்குன்ற மாரி
ம் ஆ மா ஆமா தோழி நீங்க எப்டி தோழி இந்த பரோட்டால்லா வெளில சாப்டு இருக்கீங்களா
க் ஆ சாப்டுவே தோழி நா அப்பப்ப வாங்கி சாப்புடுவே நீங்க சாப்ட்டுருக்கீங்களா
ஆ சாப்டுவே தோழி அதுலேதா நெறைய வெரைட்டிஸ் இருக்கு பரோ ட்டால உங்களுக்கெல்லா தெரியுங்களா
ஆ வெரைட்டிஸ் நெறைய தா சொல்றாங்க வந்துட்டு என்ன நார்மல் பரோட்டா சொல் றாங்க அதுலயே முட்ட பரோட்டா முட்டைய உள்ள ஊத்துறாங்க முட்டப்பரோட்டால நம்ம முன்னாடி கொத்தி குடுக்கறத சொல்லுவோ இப்ப வந்து அது கொத் மட்டு தா சொல்றாங்க முட்டைய உள்ள ஊத்தி தரது முட்ட பரோட் டா காயின் பரோட்டா பொரிச்ச பரோட்டா பன் பரோட்
ஆமா பன் பரோட்டாலா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ம் ம் ம்
வீச்சுன் சொல்றாங்க அதுலயே வந்துட்டு கொத்து பரோட்டால வந்துட்டு முட்ட தனியா சொல்றாய்ங்க சிக்கன் போட்டா அத சொல்றாங்க மட்டனு போடுறாங்க இப்ப அது அப்புறோ வந்து ம் முட்ட அந்த ஆ நூல் பரோட்டா நல்லா இருக்கு அது பாக்கவே நல்லா இருக்கு டிட்டுக்குறப்பயே நூல் நூலா வர மாரி அப்புறோ வந்து ம்
இது இன்னொண்ணு வந்து என்ன முட் இது லாப்பான்னு ஒண்ணு இப்ப சொல்றாங்க
ஓ
குள்ள ஸ்டஃபிங்ல்லா வச்சு அது பண்றது ஒண்ணு அந் மாரி நுறையா ஆன வெரை
ஆமா ஆமா ஆமா நல் ஆனா பரோ ட்டா மட்டு எல்லா எடத்துலயுமே நல்லா போகுது எல்லாருமே சொல்றாங்க எல்லாரு சாப்புடுறாங்க ஆனா அது அவ்வளே கே மெய்தா கெடுதிங்குறாங்க பரோட்டா சாப்பிடாதிங்கட்டு, ஆனா இப்போ எல்லா அது அதது தம்மா ஆயிடுச்சு ம்
நார்மல் பரோட்டாவது ஒரு ரெண்டு வாங்கிட்டு ஒரு ஆம்லேட்டா வாங்கிட்டு சாப்ட்டாதா ஒரு திருப்தியா இருக்குன்ற மாரி
ஆமா ஆமா ஆமா
மட்டு சில டைமு வந்துட்டு அ வீட்ல எல்லா செஞ்சு பாக்கலானா அது ரிஸ்க் க்கு அது கடையில சாப்ட்டா மட்டுதா நல்லா இருக்கோ
இருக்காங்க அது வந்து பாத்தீங்கனா இன்னிக்கு காலைல ஊற வெச்சிருவாங்க மாவுப்பெசஞ்சு நைட்டுக்கு வேணா செய்லா அத அதுக்கு நறைய அந்த ஒரு மாரி பக்வோ அத செஞ்சு து அத நல்லா இது பண்ணி தட்டி ஆனா நல்லா பண்ணிருந்தாங்க அம்மா செஞ்சப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமா அதெல்லா ஒரு பெரிய இதுதா எனக்கு வந்து நா ஓரளவுதா தோழி சம் சமையல் லா நமக்கு அந்த இதுக்குள்ள போயிட்டா அம்மா நல்லா சமைப்பாங்க அவுங்குளுக்கு அதுல இன்ட்ரெஸ்டு நமக்கு அதுல எல்லா பெருசா கெடையாது ஏதோ போய் சமோச்சமா வந்தோமா அந்த அளவோட விட்டுறது
ம் ம் சேரி சேரி ப் இங்க வந்து இந்த முட்டலா ஆம்பானு சொல்றாங்க பாங்க அது வந்து எப்டின்னா ஒரு இதுவே வந்து நாலு பீஸா இருக்கு அதுல நம்ம வந்து ஒரு ரெண்டு சாப்ட்டாலே வயிரு ஃபுல் ஆயிட்து அதுவே ரெண்டே சாப்ட முடியாமதா சாப்புட்ற மாரி இருக்
ம் ம் ம்
நல்லா இந்த பரோட்டா போட்டு நம்ம இந்த சிக்கன்லா தக்காளி வெங்காயோ எண்ணெ ஊத்தி தக்காளி வெங்காயோ போடுவோம்ல போட்டுட்டு மெளகாத்தூளு மல்லி தூளு அப்புறோ கரோ மசாலா இதல்லா போட்டு நல்லா கிண்டி போட்டு சிக்கன போட்டு முட்டையு போட்டு நல்லா கொத்து கொத்துனு கொத் திட்டு அது ஒரு இது மாரி வந்துருமோ பொரியல் மாரியே இருக்கோ அத வந்து என்ன பண்றாங்க வந்து இந்த பரோட்டா நடுவுல வெக்கிறாங்க
ஓ இந்த ஸ்டஃபிங்கே நமக்கு நறியா இருக்கோ வயிறு ஃபுல்லா ஆகுறளவுக்கு அத ஒரு பரோட்டாக்குள்ள வெச்சா நல்லா சாப்பிடறது கஷ்
அ ம் அதுக்குள்ள வச்சு அத நல்லா வேக வுட்டு அதுக்கப்புறோ அத நாளா கட் பண்ணி வெக்கறாங்க அது ஒரு பீசா மாரி இருக்கு ஆனா மொத்தமா இருக்கு நல்லாதா இருக்கு டேஸ்டு நல்லாதா இருக்கு இங்க
பரவால ஆ ஆ ஆ ஆ
சில இந்த முன்னாடி வந்துலா குருமாவே டேஸ்ட்டா இர்க்கோ
ஆமா இப்ப எல்லா எங்க முக்கால் வாசி நல்லா இல்லைங்க ஆனா பரோட்டால கொத் சும்மாலா பத்
எப்பிட்னா நம்ப அந்த ரெண்டு பரோட்டாக்கு குருமா நல்லா இருந்துச்சுனா தொட்டு தொட்டு நல்லா பெசஞ்சு சா
ஃபர்ஸ்டு பரோட்டாக்கு நல்லா பிச்சு போட்டு நறீய குருமா வெச்சி சாப்புடுவோ அப் பேல்லா இப்பெல்லா அந்த அளவுக்கு வர்ல ஆனா டேஸ்டு
ம் ஆமா கடைகள் நல்ல கடைகள்ல இருக்கு சில இதுல இப்ப நாங்க வந்து க கடைங்கள் வந்தனால கஷ்
ஆமா ஆமா ஆமா நறைய இதுல நல்லா இல்ல ஸ் சில கடைங்கள்ல நல்லா இருக்கு டேஸ்ட்டு
ம் அதே மாரி தோச வெரைட்டியு நறைய வந்துருச்சு வந்துட்டு உங்குளுக்கு தெரியுமா அது வந்து எவ்ளோ தெரியு உங்குளுக்
தோச வந்து என்ன தோசயிலயே வந்து முட்ட தோச பொடி தோச அ மசால் தோச அப்புறோ தா இப்ப எல்லாமே சட்னி எல்லா அதுல தடவி அது ஒரு தோசையா கொடுக் றாங்களே வெறு தக்காளி சட்னி ஆ புதினா சட்னி எல்லா கெட்டி கெட்டியா அரச்சு வெச்சுட்டு அத தடவி அந்த தோசய அப்டியே இது பண்ணி குடுத்துடுறாங்க அந்த தோசயிலயோ அவ்ளோ அந் அந்த சட்னிய தடவி குடுக்குறது ஒரு இது அதுக்கு தனியா சாம்பார் ம் சட்னி அதெல்லா குடுத்துடுறாங்க அ வெங்காய தோச ஆனியன் தோச சொல்லுவோ அப்புறோ ஆனியன் ஊத்தாப்போ அப்புறோ என்னா இது
பொடிலயே நறைய இருக்கு பாருங்க பொடி தோசைலயே முருங்க பொடி தோச இப்ப நறைய
இப்ப அந்த மாரி கொண்டு வந்ட்டாங்க எல்லா பொடியு தூவி தோசங்க அது மாரி
ஆமா இது இன்னு வீட்ல வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பீட்ரூட் டு அதுக்குள்ள சேத்து அது ஒரு தோச ரெட் கலர்ல ஆரஞ்ச கல கேர ரட்ட கலக்கி ம் அது ஆரஞ்சு கலர்ல அதே மாரி தக்காளிய அரைச்சு ஊத்தி தக்
தக்காளி தோச அதா அதா அதா அதா இப்ப எல்லா வகையிலயுமே வந்துருச்சுதா
ம் அதுல முட்ட தோசையிலயே பொடி போடுறாங்க சிலப் பேரு அதுலயு வந்துட்டு சி கறி தோச சொல்றாங்க கறி தோசயே முட்டை மட்டும் சிக்கனு மட்டனு எல்லாத்தலயு வந்துருச்சு இப்ப
ஓ ஓ சரி சரி
ம் அப்பறம் வந்துட்டு வேற என்ன நெறைய இருக்கு இன்னு நமக்கு தெரிஞ்சு கம்மி இன்னு பேப்பர் ரோஸ்ட்லா அப்பைல இருந்தே இருக்கு
ம் ம் ம் ஆமா பேப்பர் ரோஸ்ட் ப்பல்லா சொல்லன்னா நல்லா இருக்கு அப்பைல இருந்தே அந்த ஒரு இது ரோஸ்ட்
சைடு நெறைய என்ன பண்றாங்கா தோசை வந்து பெருசாவு இருக்க மாட்டிங்குது ஆ ஓகே அதுதா தொழி இந்த மாரி நெறய இருக்கு வந்துட்டு அதுல வந்து என்னன்னா வந்து இந்த மாரி சின்ன ரவுண்டா போட்டுக்கறாங்க சின்ன ரவுண்